ஹலோக்குதா
ம் கேக்குது கேக்குது
ம் என்ன பண்ற
ம் நா இப்பதா சாப்டுட்டு இருந்த சரி நீ கால் பண்ணியா என்ன நூடுல்ஸ் செஞ்சிருந்தாங்க வீட்ல
சேரி சேரி
ம் செம காரமா இருக்கு இத வந்து பிரன்ச்சி ஆமா உம் சாப்டவே முடியல ஏ தங்கச்சி செஞ்சா
ம் சேரி சேரி ஏ அவ்ள மசாலா போட்டாலா
இல்ல அந்த பாக்கெட்ல இருந்த மசால தா போட்டா அது காரமா தா இருக்கு போல
ஏ செரி
ம்
அப்பறா எத்தன பாக்கெட் செஞ்சீங்க எத்தன பேக்கெட் செஞ்சீங்க
ஒரு பேக்கெட் தா ம் ஒரு பேக்கெட் தா
சேரி சேரி எல்லாருக்குமே பத்தம்மா
ம் பத்தும் பத்தும் யாருமே சாப்புல்ல போல
ஆ ஆ சேரி சேரி
ம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க
நான் சும்மா படுத்துட்ருக்கேன் வ ஏ‌சி ல
ம் ம் இந்த கிளைமேட்ல ஏ சி வேறயா
ம் அது பழகி போய்ச்சு
உம் சரி சரி உம் எந்த ஏ சி
எந்த ஏ சினா
ம் எந்த ஏ சி கம்பெனி சொல்றேன்
காட்ரேஜ்
ம் ஓகே
ம் உங்க வீட்ல
ம் எங்க வீட்லயும் அதேதான்
சேரி சேரி
ம் ம்
அப்பறம் என்ன
ம் அப்பறம் என்ன இந்த நான் ஆன்லைன்ல ஒரு டிரரெஸ்ஸு பாத்தேன் அது வேணா நீ வாங்குறியா நல்லாருக்கு அது பாக்குறதுக்கு
ஆஃபர்ல இருக்கா
ம் ஆஃபர்ல இருக்கு இந்த மாதிரி டாப்ஸ் தா இருக்கு ஷார்ட் டாப்பும் இருக்கு கு இந்த லாங் டாப்ஸும் இருக்கு
இதுல பிளிப்கார்ட் அ மீஷோவா
மீஷோல இருக்கு
செரி லிங்க் அனுப்பு பாக்குற நீ வாங்கனியா
ம் ஆர்டர் பண்ணிருக்கே நாளைக்கு வருன்னு சொல்லிருக்காங்க
ம் செரி ஃபஸ்ட் காலிட்டி பாரு
ம் ஆமா பாக்குறே வந்துட்ட பிறகு நீ வேணா ம் ம் ஆமா அப்புறமா நீ வேலிஸ்லல்லாம் நல்லாதா இருக்கு நல்லா குவாலிட்டி இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க அது பா இதா தான் வாங்கின நல்லா பிரைட்டா இருக்கு குவாலிட்டியா இருக்கு சொல்லிட்டே வந்துருச்சு ம் ம்
உனக்காக வாங்கனியா தங்கச்சிக்காகவா
ஆ இல்ல எனக்கா தா போட்டிருந்தேன்
செரி
ம் நல்லாதா இருக்கு வந்துட்ட பிறகு நா உனக்கு சொல்றே நீ பாத்து வேணா புக் பண்ணிக்கோ நான் வந்து டார்க் ப்ளூ மாதிரி இருக்கோ
உம் செரி செரி ஆமா அந்த கலர் எங்கிட்ட இல்லவே இல்ல‌ டார்க் ப்ளூ
ம் அப்டியா வேற வேற கலர்ஸ் கூட இருக்கு எனக்கு அதுதா புடிச்சிருந்த ச ஓரளவுக்கு கு மத்த கலர்ஸ்லா டல்லா இருந்துச்சு உம் சரி ஏதாச்சு டார்க் வாங்கலா அப்டின்ட்டு
உம் சேரிலா போட்றதில்லையா
சாரியா
ம் காலேஜ்லா போடுவேயே
ஆ ஆ இல்ல இல்ல
ம் காலேஜ்ல போட்டோமே அவ்ளோதானா
அவ்ளோதா காலேஜல போட்டது வந்து எதோ போடணும் அப்டின்ட்டு போட்டது
ம் ம்
இனிமே சேரி இல்ல மேரேஜ் ஆனா என்ன ஆகுதோ தெரில
ஆ ப்க அது நல்லா தான இருக்கும் சாரீ சூட் ஆகுமே ம் உனக்கு நல்லாதான இருக்கும் சாரி
நல்லாதா இருக்கோ இந்த வெயில யாரு போட்டுட்டு இருப்பா ஒர்க் எல்லா பண்ணனு ம் நார்மலா நார்மலா நா எந்த டிரெஸ் போட்டாலுமே டிரெஸ் அழுக்கு ஆகுது கிச்சன் ல வேல பார்த்து வேல பார்த்து ம் இப்லா நா ஃபுல்லா டார்க் கலர் ட்ரெஸ் தா வாங்குறனே ம் ஆமா
செரி செரி எப்டி சிம்பிளா வாங்கனியா எப்டி
ஆ கொஞ்ச சிம்பிளா தா வீட்டுல போடுற மாதிரி வாங்குன்ன
ஆ ஆ செரி செரி
அவ்ளோ கிராண்ட் இல்ல சிம்பல்லாதா பட் நல்லா இருக்கு
செரி ஓகே
ஒரு நல்ல லுக் கிடைக்குது அதுதா
அ சைஸ் என்ன எல் லா
ஆமா எள்ளுதா
நா எம்
எள்ளு இல்லாட்டி எமும் மாத்தி மாத்தி வாங்க ஒரு ப்புரொடக்ட் பொறுத்து இருக்கு
ஆ ஆமா ஆமா கரெக்ட தா நா எப்பவுமே எம்முதா
ம் ஆமா நீ கொஞ்ச ஒலிய தான இருப்ப
எம் தா நம நம்மல்லா கூட ஆ நம்ம கூட இருப்பால்லா ஃப்ரெண்டு ஒல்லியா அவ வந்து எக் எஸ் வாங்குவால எஸ்சோட கம்மியான ஆ எஸ் எஸ் ஒரு வாட்டி சொன்னா
ம் இன்னொருத்தி இருப்பாலே அவளே வந்து எஸ்
ஆமா ஆமா உ எனக்கு பிடிக்குமே அவ தான சொல்ற ஆ ஆமா அவள்ளா பிஜி பண்றா தெரியுமா
அப்டியா
ம் யார் யாரோ பண்றாங்க பிஜி நாங்க பாரு
ம் ஆமா அவ வந்து ஒர்க்கு கூட போறா போலயே
இல்ல இல்ல ஒர்க் போல அவ வீட்ல தா டியூஷன் எடுக்குறா அவ
டியூஷன் எடு
ம் ஆமா என்ன மாதிரிதா
ம்
டியூஷன் எடுக்குறா பிஜி
ம் ஓகே ஓகே இன்னோ ஒருத்தி கூட இருப்பாலே ம் நம்ம கூட ஒருத்தி இருப்பாலே எப்பவுமே இன்டர்வியூக்கெல்லா வருவாள்ளே அவ
ஆ அவ அத பத்தி தெரிலயே
ம் ஆமா அவ அவ வந்து ஒர்க் பண்ணா வந்து நல்ல ஒர்க் தா பண்ணுவ இந்த மாதிரி டெலிகாலிங்லா போமாட்ட அப்டின்ட்டு இருந்தா அவ என்ன பண்றான்னு தெரில
ஆமா ஆமா இல்ல அவங்க கான்டெக்ட்லயே இல்லண்ணா
சேரி சேரி எல்லா காலேஜ் வரைக்கும் தா
ம் ஆமா கெடச்சி இருக்கும் ஜாப் அவளுக்கு ஏனா டேலண்ட்டட் தானே அவெ
ஆமா டேலண்டட் தா நல்லா ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ல்லாம் இ
ம் ஆமா
ம் அவளும் டியூஷன்லாம் நடத்துறாளா
ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு அதான் உன்னுட்ட சொல்றேன் நா நீயும் எடுன்னு
ம் ஆமா நான் கூட ம் ஆமா ப்ரைவேசி இல்ல இந்த ஏரியால வந்து ஒழுங்கா ஃபீஸ் கட்டவே மாட்டாங்க ம் நா மேரேஜ் பண்ணிட்டு வேற ஏரியா போனேன்னா ம் ஆமா அங்கதா கேக்கணும் ம் விடனுமே எல்லாரும்
அ இல்ல டீஷன்னா விட்டுருவாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள தானே இருக்கோம் நாங்க அத டியூஷன்னா விட்டுருவாங்க என் ஹஸ்பண்ட அக்சப்ட் பண்ணிட்டாருன்னா
ம் ஆமா அவரே அக்செப்ட் பண்ணிட்டாருனா மத்தவங்களா ஓகேதான் ம்
பாரு ஜூன் ஒன்ல இருந்து ஸ்கூல்ன்னு சொன்னாங்க அல்ல
ம் ஆமா ஆமா இந்த ஜூன்ல ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுலே நம்ப படிக்கும்போது எவ்ளோ டிலே ஆச்சு இந்த கொரோனால்லா வந்து
ஜூன் ஒண்ணு சொல்லுக்காங்க திரும்பியு வெயிலுக்காக போஸ்ட்பன் பண்ணுவன்னு நெனைக்கிறேன்
ம் ஆமா ஆமா இப்போனா வெயில்னாலதா போஸ்ட்பாண்டே பண்றாங்கள ரொம்ப வெயில் இருக்கு
ஆமா
ம்
நாங்க எல்லாம் படிக்கும்து ஜூன் டென்ன அப்டிதான ஓப்பன் ஆச்சு எவருக
ம் ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு ஜூன் ட்உன்னு சொல்லுவாங்க அப்பறமா வந்து போஸ்ட் பாண்ட் ஆயிடுன் அது
தென்ன வப்பாங்க
ம் அந்த ஃபர்ஸ்ட் டே இருக்க என்ஜாய்மென்ட் இருக்கே
ம் ஆமா எதாச்சி வெளாடிட்டே இருப்போ
ம் எதோ புதுசா வந்த மாரி இப்பதா ஸ்கூல் தொறக்குற மாரி
ஆமா ஆமா மழ இருக்குற போது லீவ் விடா விட மாட்டாங்க ல
ஆமா ஆமா ஆமா மழ
லீவ் தந்தா அந்த நாள் அன் லீவ் தந்தா அந்த நாள் மழையே இருக்காது
ம் ஆமா ஒரு நாள் எல்லா அப்டியே மழையில நனஞ்சி
ஆமா ம் நம்ம பாய்ஸ் ஸ்கூல்ல ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல் ஆயிருமே
ம் ஆமா ஞா
ஞாபக இருக்கா ம் நாங்கல்ல பின்னாடி வழியா வருவோமே
ம் சுத்தி போகணும் சும்மாவே லேட் ஆகும் இதுல சுத்தி வேற போணும் ம் ஆமா அது வந்து கொஞ்சம் மேடு பள்ளம் பேர் சொல்லுவாங்கள அந்த மாரி ஒரு எடத்துல இருக்கு ம் அது மோட்டர் வச்சு தண்ணி எல்லா வெளிய எடுப்பாங்கலே ஞாபக இருக்கா
ஆன் ஆமா ஆமா இவே எங்க பண்ணா காலேஜ்னா எப்டி இருக்கணும் இது எப்டி இருக்கு பார்
ம் நெறைய காலேஜ்குள்ள இப்டிதா இருக்கு
அப்டியா எது பையனுக்கு இந்த காலேஜ் இல்ல இம்ப்ரூவ் பண்லான் சொல்றே
ஆமா இம்ப்ரூவ் பண்ணலா அவுங்க ம் ஆமா ஆமா
ஆ டீச்சர்ஸ்ல்லா உள்ள போய் எறங்குவாங்க கரெக்ட் தானே நாங்க தா நடந்துட்டு போனோ உள்ள ம் நாமதா உள்ள நடந்து போணு
சும்மா அந்த கால் எல்லா அப்டியே நனைஞ்சிடு பாதி லெகின்ஸ்சு நனைஞ்சிடு அப்டியே ம்
தூக்கிட்டு நடப்போ நா வேற ஷூ போட்டுட்டு வருவே அதே ஷூ ஃபுல்லா இதா வெட் ஆயிடு
ம் ஆஹா ம் ஆமா ஷூஸ்லா போடவே அது நா சன்டல்தா போட்டுட்டு வருவே அதுவே வந்து ஒரு மாதி கேவலமா ஆயிடு
என்ன சொல்றது
ம் நா ஒரு தெருவ்ல நடந்துட்டு வர்றதுக்குள்ளேயே வந்து அந்த வேன் காக நடந்து வர்ரே பாரு அப்பவே வந்து நா ஃபுல்லா ஈரமாயிடுவே பத் பத்து நிமிஷோ நடக்கணு அதுக்கே
ஆ
ம்
புர்ஹா கூட ஃபுல்லா ஈரம் ஆயிரு இல்ல
ஆமா புர்ஹாவு ஈரமாயிடு நா பாகே ஒரு சைடு கொட வச் சிருப்பே காமெடியா போவே நால்லா
இங்க எல்லாருமே அம்ப்ரல்லா கிளாஸ்ல வந்து காய வப்பாங்களே ஞாபகோ இருக்கா
ஆமா ஞாபகோ இருக்கு
அது வச்சு நாங்க போட்டோஸ்ல்லா எடுத்தோமே அம்பர்லா வச்சி
ம் ஆமா அது கூட ஞாபகோ இருக்கு ம் இருக்கு இருக்கு ம் யாரு யார் அம்பரல்லாவே தெரில
ம் ஹே ஹே போட்டோஸ் எட்துகிறீங்ளா ம் நல்லா ஜாலியா இருந்துச்சு
ம் ஆமா செகண்ட் இயர் வரைக்கு தா ஜாலியா இருந்துச்சு தேர்ட் இயர்லயே இதுசு ஆரம்பிச் ல நமக்குள்ள ம் ஆமா ம் ஆமா கரெக்டுதா
ம் சரி
ம்
ஆ செகண்ட் இயர்ல அசைன்மெண்ட்ல்லா ரொம்போ டயி டீலா ல ம் செகண்ட் இயர்ல தா அது ஆமா ஆமா து இது என்னது ஃபுல்லா தியைரி தான செகண்ட் இயர்ல
ம் ஆமா ஆமா ம் செரி செரி ம் செயி நா போய்ட்டு கொஞ்சோ சாப்ட்டுட்டு வரே ம் ம் ஓகே பாய்